எப்டி இருக்கீங்களா
ஆ நா நலமா இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா
நலமா இருக்கே தோழி
ம் ஆ சாப்பிட்டாச்சு தோழி இன்னிக்கி
ம் மத்தியானம் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு தோழி ஒரு மணிக்கெல்லா சாப்ட்டோ நாங்க
என்ன தோழி சொல்றீங்க இவ்ளோ சீக்கிரமா சாப்
நானு எப் போது ஒரு மணிக்ல்லா சாப்டுருவோ தோழி தம்பிக்கு சாப்பாடு சாவும் டைம்க்கு சாப்டுவா அப்டியே அவனுக்கு சாப்பாடு குடுக்கைல நாங்களு சேத்து சாப்டுருவோ தோழி
சேரி சேரி என்ன சமையல் பண்ணீங்க இன்னிக்கி
இன்னிக்கி நாங்க ரசம் மட்டு வச்சுட்டோ தோழி நேத்து எல்லா நெறையா பிரியாணி இந்த மாதிரில்லா சாப்ட்டதுனால தம்பிக்கு சேர்ல வாந்தி எடுத்துட்டாப்ல அதனால சா செரிமான ஆகல அப்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கி வெறும் ரசமும் தொவயலு வச்சு சாப்ட்டுக்கிட்டோ தோழி எது வர்னுனா
சேரி சேரிங்க தோழி
ம் தேங்கா தொவையல்தா தேங்கா பொட்டுக்கல்லல்லா போட்டு அரப்போம்ல பூண்டு
ஆமா ஆமா
அந்த மாரி தொவையல்ல அப்டியே அர
ஆ சூப்பரா இருக்கு தோழி அது
ஆ அது வெல்ல சாதத்துலே போட்டு சாப்ட்டுக்கலா தயிர் வச்சு சாப்ட்டுட்டாலு நல்லாயிருக்கு அதனால ரச வச்சாலே அந்த துவையல் கொஞ்சோ வச்சிருவே தோழி நல்லா இருக்கு அது ம் ம் ரெண்டு மிளகா மட்டு ம் கட்டியா ஆமா ம் நல்லா ஆ அதுதா தோழி சாப்ட்டோ நீங்க தா சாப்பாடுலா ரெடி பண்ணிட்டீங்ளா சாப்ட்டீங்ளா
சாப்பாடு இப்பதா பொங்கிட் இருக்கு தோழி
ஆ ஆ டைமுக்கு கொஞ்சோ சாப்பிடுங்க தோழி ஒடம்ப பாத்துக்கோங்க
நம்ம காலை உணவு கொஞ்சோ லேட்டாதா எடுக்கறதுனால மதிய உணவோ ஒரு மூண் மணி ரெண்ற மணி மூண் மணிக்கு தா சாப்பிடுவோமே
ஓ செரிங்க தோழி
அதனால நம்மளுக்கு பழகி போயிடுச்சு தோழி காலையில கூட நம்ம லேட்டா தான சாப்ற்றோ
ம் ஆமாம்மா ம்
அம்மா கூட அம்மாக்கு விரக்தி காயோ ஆயிருக்குல்ல காலுல்ல ஆ பரவால்ல தோழி இப்ப கொஞ்சோ ஆனாலு அவுங்களுக்கு ரொம்ப எரியதுன்னு துடிச்சுட்
இருக்கு வெய் இது கொஞ்சோ வெயில் சீசன் வேற தோழி அது வேற எரியு இந்த புண்ணு வேற எரியு அது ரொம்ப கஷ்டோ தா ஆனா அவுங்களுக்கு
ஆமா தோழி கையு எடுக்க முடியில இந்த வலினால இந்த எரிச்சல்னால கையெல்லா ரொம்ப வலிக்குது வீங்கிருச்சு
ம் ம் கஷ்டோ ம்
றாங்க
ம் அவுங்க அசைக்காமேயே இருக்காங்கள தோழி அவுங்க அந்த ரத்த ஓட்டோ போகாம இருக்கு அதுவுமே அவுங்களுக்கு வலிக்குந்தா தோழி
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி
ம்
என்னா பண்றதுனே தெர்ல அதுதா மருந்து எடுத்துட்டே இருக்குறாங்க சாப்ட்டுட் இருக்காங்க சொல்லுங்க தோழி அப்றோ எதாவுது உங்களோட ஆ சைல்டுஹுட் மெமரிஸ் எதாவுது சொல்லுங்க தோழி
நெறையா இருக்கு தோழி நெறையா இருக்கு தோழி உண்மையிலே ஆ இப்ப இருக்குற இந்த அ இதே வேண்டா என்னை கொண்டு போய் அந்த எண்பதுலயே என்னை விட்ருங்க அப்ப வந்து ரொம்ப ஒரு மாரி எத பத்தியுமே நம்ம கவலயேப் பட மாட்டோ தோழி அவ்ளோ ஒரு ஜாலியா நல்லா இருக்கு எங்க அப்பா வந் து அந்த சொல்லுவாங்கள ஊருக்குள்ள எல்லா ஒரு முக்கியஸ்தர் பெரியவங்க அப்டின்ல்லா சொல்லி சொல்லுவாங்கள அது மாரி தோழி எங்க அப் இப்பா வந்து ஒரு பூசாரி மாரி எங்க பா வந்து பூசாரி மாரி எங்க அப்பா ஆள் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரு அவர் நடந்து வர ப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே சில ஒரு சிலர்ல்லா பயப்படுவாங்க அவரோட நடைக்கு ஒரு மாரி கம்பீரமா வருவாரு ஆம்மா அ பாத்தீங்கன்னா செருப்பே அத போ ஒரு மாரி தூக்குன மாரி தா போட்டிருப்பாங்க அதாவுது கல்லு வந்து மேல இப்டி பட் டாலு அந்த கல் அடிச்சுட்டு திருப்பி போயிரு அந்த மாரி அந்த செருப்பு கூட ஒரு உதாரண சொல்லுவாரு ஆம்மா அவ்ளோ ஒரு நல்ல ஒரு இது அப்றோ அங்க உள்ள இந்த நம் கீழே கொஞ்சோ கஷ்டப்படுறவங்க அந்த மாரி இருக்குருவங்கெல்லா கையெல்லா துண்டு எடுத்து கையில வச்சுப்பாங்க அப்பா காசு தருவாங்க அவங்கள எல்லா வணக்கோய்யா வணக்கோய்யான்னு சொல்லு அப்ப நமக்குமே சின்ன பிள்ளைள இருக் இருக்கு போது ஒரு ஆ ஒரு எப்டி சொல்றது ஒரு கம்பீரமா ஒரு அவ்ளோ இதா நல்லா இருக்கு நமக்கு எல்லாருமே திருவிழா டைம்லா பாத்தீங்னா எங்க வீட்ல தா திருவிழா நடக்ற மாரி எல்லாரு வந்திருப்பாங்க ஒரு சைடுலே எங்க அம்மா அப்பா சே அப்பா சைடுல இருந்து வந்திருப்பாங்க அம்மா சைடுலருந்து ஒருப் ப்பாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க எங்க வீட்ல அ தாத் ஜே ஜேன் திருவிழா மாதிரி இருக்கு தோழி எனக்கு அது ரொம்ப புடிச்சிரு க்கு ஆடெல்லா பாத்தீங்னா நம்ம வாசல்யே வீட்லே வச்சி உரிப்பாங்க அத்தனா ஆடு உரிப் பாங்க அ உரிச்சி சமையலுக்கு ஆள் போ ட்டு ம் சமையலுக்கு ஆள் போட்டு திண்ணேல எல்லாத்தையு உக்கார வச்சி சாப்பாடு குடுப்பாங்க எல்லாரு சாப்டுட்டு நன்றிங்க உனக்கு இங்யா ஓ ஒருத்தவங்க ஒருத்து பாத்தரத்தில்ல வந்து வாங்கிட்டு போறது அதெல்லா ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு தோழி எங்களுக்கு அப்ரோம் நாங்க சொல்லவே வேணா திருவிழா இந்த மாரி விசேஷனாலே எங்க அப்பா வந்து அப்போம் ஏ ஒ அ டெய்லி இப்ப போட்டுடுற மாதிரல்லா கொலுசு போட மாட்டாங்க அப்பெல்லா பாத்தீங்னா திருவிழா தீபாவளி இந்த மாரி பங்க்ஷன் டைம்ல மட்டுதா எங்களுக்கு கொலுசு போட்டு உடுவாங்க கால்ல அதுவு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஜல் ஜல்லுன்னு போட்டு வச்சிருப்பாங்க நடக்கு போதே எங்களு கவ்ள ஒரு ஆ நல்லா இருக்கு திருப்பி திருவிழா வராதா விசேஷ நாட்கள் வராதா அப்டின்னுட்டு அப்பா வேற பூசாரின்னு சொன்னன்னா அந்த கோயில்ல நறைய அந்த புடவைகள்லா நறையா வந்து ஏலத்துலலா வரு அப்பா போய் எடுத்துட்டு வந்துருவாங்க அதுலதா முக்காவாசி எங்ளுக்கு வந்து பாவட சட்டயே எங்களுக்கு தச்சி தருவாங்க எனக்கு முக்கியமா ஆமா எங்க அக்காவுங்க மூனு இருக்காங்க அவங்களுக்குக்கில்லா தரமாட்டாங்க எனக்கும் எங்க அண்ணனுக்கு மட்டும்தா அப்டின்னும்போது புடவைன்னும் போது எனக்கு மட்டு தா பாவாட சட்ட தச்சி தருவாங்க ம் அண்ணனுக்கு கூட வெளில எடுத்து குடுத்துருவாங்க அது அது போடேலேயே எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்குல்ல வேற ஒரு மம் மஞ்சள் கலரு ப ச்ச கலர் அந்த மாதிரிலாம கலர்ஃபுல்லா போடுவோ அது அவ்ளோ ஒரு நிறைவா இருக்கு நாங்க இங்கேருந்து ஊருக்கு போனாலு அப்பா அது இதையு வாங்கிட்டு போய் கொண்டு பேய் குடுப்பாங்க எல்லாத்துக்கு அ அப்பா வந்து ஒரு கௌ ருவமா நடத்துவாங்க அந்த ஊர்ல உள்ள இப்ப நாங்க இருக்கிற ஊர்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டு அங்க போய் அப்பா போய் மரி மரியாதை நிமித்தன்னு சொல்லுவாங்கல இந்த தட்டு தாம்பாளத்திலலா ம் அந்த தேங்கா வாழைப்பழோ அந்த என்னென்ன குடுக்கணுமோ அதெல்லா கொண்டு போய் ஒரு மரியாதை நிமித்தமா எங்க அப்பா கொண்டு போய் குடுப்பாங்க அந்த ஸ்டேஷன்ல உள்ளவங்க எந்திரிச் சி ஒரு வணக்கோ சொல்லி ஒரு அதெல்லா ரொம்ப ஒரு
நீங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இந்த படத்துல எல்லா நம்ம பாப் ப்போ இல்லயா தோழி அந்த மாரி ஒரு அ ஃபீல் வருது தோழி எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோ அதெல்லா இதெல்லா நனைக்கும் போது நனப்ப தோழி இதெல்லா ஒரு ஊர்ளயு நடக்கும் போல அதா எடுத்து இப்டி எல்லா படங்கள் எல்லா எடுக்குறாங்க நம்ம அப்பா கதைகளுக்கா இப்பா வந்து அந்த மாதிரிதா தோழி எனக்குமே தோணு ஆனா இப்ப இருக்க காலத்துல பாத்திங்க பத்தி சிங்கோலே நாங்க மூனு பேரு தா இருக்கோ வீட்டுக்குள்ளார வெறுமனையா இருக்கு தோழி ஒரு மாதிரி அது எல்லாத்து கூடயு நம்ம இருந்து பழகிட்டு வந்துட்டோமா இப்பேயுமே நாலஞ்சி பேத்து கூட இருக் கணு அப்டிங்கறது தா எனக்கும் அதுக்கு அதனாலதா எனக்கு ரொம்ப புடிக்கிறது ஒரு மாரி கூட்டு குடும்பன்றது புடிக்கு தோழி ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க கூட்டு குடும்பத்துல இருந்தா ஆ ஒ சரி வராது அப்டி இப்டின்னா சொன்னாங்க என்னய கேட்டா விட்டு குடுத்து போகணு தோழி அது விட்
ஆமா அது இல்ல தோழி இப்போ விட்டுகுடுக்குற மாதிரி இல்ல தோழி பசங்கெல்லா ரொம்பவே இ இதுவா இருக்கறாங்க கோவபடுறாங்க இப்போல்லா பசங்களுக்கு இப்ப பொறுமையே கெடையாது
கெடையாது ரெண்டாவுது தோழி பொறுமங்கறத விட நா எனக்கு அப்டிங்கற ஒரு சுயநலோ வந்துருச்சு தோழி ஆ ஆரம்ப காலத்துல எல்லா பாத்தீங்கனா எல்லாரு ஒரு வீ ஒரு குடும்பத்துல இருக்காங்கனா ஒரு ஒரு தீனியா இருக்கட்டு இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்கனா ஷேர் பண்ணிருவாங்க குடும்பத்துக்குள்ள எல்லாமே ஆனா இப்ப ம் ஆனா இப்போ எனக்கு வெவரோ தெரிஞ்சே த தோழி எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கு அப்ப ஆ நா வந்து பக் கத்து வீட்ல இருந்தே அப்ப எங்க அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்பறோ நாங்க ஒரு பக்கத்து வீட்ல இருந்தோ எங்களுக்கு பக்கத் த்து வீட வந்து நாங்க அத்த அத்தன்னு சொல்லி ரொம்ப அதாவது எங்க கூட பொறந்தவங்களா கெடையாது எங்க அப்பா கூட பெறந்தவங்க கெடையாது பக்கத்து வீட்லலா நம்ம ஒரு உரிமை சொல்லி பழகுவோல்ல அந்த மாரி பழகுனது தா அவுங்களுக்கு ரெண்டு பையே அ சாரி மூனு பையே ஒரு பொண்ணு அவுங்க வந்து இப்டி தா இருந்தாங்க கல்யாணோ தா தோழியாச்சு அவுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துரு ஏ எனக்கு வாங்கிட்டு ஏ பொண்டாட்டி கேட்டா அதுக்காக நா வாங்கிட்டு வந்துருக்கே ஒழுச்சு கயிலிக்குள்ளல்லா ஒழிச்சு கொண்டு வந்து குடுப்பாங்க தோழி அதெல்லா எனக்கு ரொம்ப ஒரு ஆச் ஒரு ஆச்சரியத்த கொடுத்தது எனக்கெல்லா ரொம்ப ஏன்னா அன்னைக் கு எல்லாரு ஏதாவது ஒன்னு வாங்கிட்டு வந்தாலு ஷேர் பண்ணி சாப்டாங்க சேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இவுங்கள மாரி நம்ம இருக்கனு நம்ம அப் அப்டி கத்துக்கிட்டோ கடைசியில கல்யானோ தா ஆச்சு இப்டி மாறிட்டாங்க ஓ கல்யாணோ ஆனா இப்டி மாறிடுவா ங்கலோ அப்டின்னு எனக்கு அந்த இதுல இருந்து ஒரு புரிதல் வந்துச்சு தோழி ஆனா அப்டி இருக்கவே கூடாது கண்டிப்பா என்னைய பொறுத்தவரைல அப்டி இருக்க கூடாது ம் இருக்
இப்போ எல்லாருமே என்ன பண்றது இப்ப சுத்தி இருக்கிறவங்களே அந்த மாரி இருக்கும் போது அவுங்களு அதே மாரி ஒரு கேரக்டரே அசூம் பண்ணிக்கிறாங்க ஒன்னு பண்றதுக்கு இல்ல
ஆமா தோழி ஆனா எனக்கு அந்த மாரி இருக்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன இப்டி அவ அவுங்க அம்மா பேச்சு அப்டி கேப்பாங்க தோழி அவுங்க அவுங்க அம்மா ஒரு சொல்லு சொல்லிட்டாங்கனா தாண்டவே மாட்டாங்க மாறவே மாட்டாங்க எங்க அம்மா சொல்லிட்டாங்க நா இத விட்டு செய்ய மாட்டே அப்டின்னு சொன்னவங்க நாளடைவுல பாத்தீங்கன்னா கல்யாணோ ஆன ஒன்னே இல்ல ஏ பொண்டாட்டி சொல்லிட்டா
இப்ப அவுங்க
அவளுக்கு வந்து தலைவலிக்குதா அவளுக்கு வந்து இதுக்கு இது வர வந்து ரொம்ப புடிக்குமா அதனால வாங்கிட்டு வர சொன்னானு சொல்லி அவுங்க என்ன பண்றாங்க கைய்லி கட்டிட்டு போவாங்க தோழி அந்த கையிலிக்குள்ளே ஒழுச்சு வச்சு கொண்டு வராங்க
பாருங்களே எப்டி எல்லா பண்றாங்கன்னு
அத அவுங்க அம்மாவே ஒரு நாள் பாத்துட்டாங்க எப்டியோ அ பாத்துட்டு எங்கள்ட்ட சொல்லிட்டு அவ்ளோ வருத்தப்பட்டாங்க எனக்கெல்லா உண்மையிலயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எதுக்கு ஏ அது வாங்கறது ரெண்டா வாங்கிட்டு வந்து அம்மா அம்மா இத நீங்க வச்சுக்கோங்க இத அவ கேட்டா அவ கிட்ட குடுக்குற அப்டின்னு சொ சொல்லிட்டு போயிரலால்ல ம் இல்ல பாருங்க ம் ம் கெடையவே கெடையாது தோழி ஐயோ அதெல்லா இப்போல்லா ஒரு பயத்த தா குடுக்குது தோழி வருங்காலத் தெர்ல எல்லார்மே இப்டி மாறிருவாங்களோ அப்டினு இப்ப இருக்க தலைமுறைக்கு அது உண்மையிலே எனக்குமே ஒரு இருந்துகிட்டே இருக்கு தோழி ஆனா நம்ம என்ன விதைக்கிறோமோ அத தா அறுவட செய்வோ அதனால நம்ம எல்லா துக்கு ஷேர் பண்ணி குடுக்க சொல்லி தா நம்ம கத்துக் குடுத்துருக்கோ நம்ம புள்ளைங்களுக்கா இருக்கட்டு அது நமக்கே இருக்கட்டு ஆ யாருக்காக இருந்தாலு குடுத்து பழகிதா நம்ம வந்ருக்கணு அப்டின் நெனக்கிறோ அப்ப நமக்கு கடவுள் நல்ல வழியதா குடுப்பாரு நமக்கு வந்து அவுங்க குடுக்கலனாலு பரவால்ல அப்டினு ஒரு ச உணர்ந்துட்டு அத சம்மதிச்சிட்டு போற ஒரு எண்ண இருக்கணுமே தவர நம்ம இதுல இருந்து மாறக்கூடாது அப்டிங்கறதுல நா உறுதியா இருக்கே தோழி அதுல
ஆமா இப்போ அவுங்க அவுங்க மனசார நம்ளுக்கு குடுத்தாங்கன்னா ந நம்ளுக்கு சந்தோஷோ அவுங்க குடுக்லனா நம்மளு அது இல்ல பசங்க அவங்களோட லைஃபு த்திகிட்டாங்க அவ்ளதா நம்ம அது தாழ் அப்டி நம்ம இது கொஞ்ச இதுதா இப்ப நிகழ்வு அப்டினு நம்ம ஒத்திட்டு போறது நல்லதுன் நா நெனக்கிறே ஏனா நம்ம இப்போ பசங்ககிட் ட இந்த கோச்சிகிட்டு நீ அவுளுக்கு வாங்கினு வந்தியா எனக்கு வாங்கினு வந்தியா அதெல்லா சண்ட போட்டு ப்ரோச்சன இல்ல இது தே நம்ம வளர்ப்பு சரியா இருந்துச்சுன்னா நம்ம கொழந்த வாங்கிட்டு வரும்போது கரெக்ட்டா எங்ளுக்கு ஒன்னு அவுங்ளுக் கொன்னு வாங்கிட்டு வருவோ அப்ப வர்ல அப்டின்னா நம்ம நம்ம வேஸ்ட்டா அது யோஷ்ச்சி நம்ம மனச கஷ்டப்பட் த்துகாம நம்ம அத அவாய்ட் பண்ணிட்டு பொயிட்லா
ஆமா தோழி கண்டிப்பா தோழி நம்மளோ அதுக்கு அந்த ஏத்துக்கிற ஒரு மன பக்குவத்துக்கு நம்ம வந்தர்ணு தோழி அத ம் அத குடுக்லையே அப்டின் சொல்லி இது பண்ண கூடாது ம்
கரெக்ட்டா சொன்னீங்க தோழி ஒங்ககிட்ட இந்த டாபிக்ல பேசுனதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலா
நன்றி தோழி நன்றி தோழி நன்றி வண வணக்கம்